ஆ கேக்குதுங்க தோழி
ஆ சொல்லுங்கக்கா நல்லாயிருக்கீங்களா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்
ஆ நல்லாருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
ரொம்பவே நல்லாயிருக்கே அ உங்களுக்கு கொழந்தைங்களுக்கு செய்யற சாப்ப பாடலையா இருக்கட்டு வீட்டுல பெரியவங்களுக்கு செய்யறதா இருக்கட்டு அது சில சந்தேகம்லா இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்டு சொன்னீங்கள்ள அ ஆ அ அப்போ நா கொஞ்சோ பிஸியா இருந்தே அதா லேட்டா கால் பன்னலானு சொல்லிட்டு இப்பதா பண்றா சொல்லுங்க உங்களுக்கு அசைவ உணவுகள்ல எந்த மாதிரி உணவுள சந்தேகம் இருக்கு
எனக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பிரியாணி தா எனக்கு அந்த ப்ஃளேவர் வந்து கரெக்டா வரமாட்டேங்கிதுனால முஸ்லீம் பண்றது அந்த வாட வரும்ல அந்த இதெல்லா எனக்கு ரொம்ப வரமாட்டேங்குது பண்றே எனக்கு ஆனா கொஞ்சோ இதா இருக்கு எவ்வளவு விடா முயற்சி பண்ணாலு வரமட் ட்டேங்குது அதை பத்தி கொஞ்சோ வெளக்கமா சொல்ல முடியுமா
ஆ சொல்றே இப்ப பிரியாணிங்க போது நீங்க ஒரு கிலோ சிக் கன் எடுக்கிறீங்கன்னா ஒரு கிலோ அரிசி அந்த மாதிரி கணக்குல வெச்சுக்குங்க நம்ப சிக்கன் அதிகமா போட்டாதா வந்துட் ட்டு அந்த சுவை வந்து நமக்கு சரியா கிடைக்
உம் உம்
இப்ப பிரியாணிக்கு தேவையானா வழக்கமான நீங்க பயன்படுத்தற பொருள் கள் தா நா ஒண்ணு ஒன்னா சொல்றே எடையில நீங்க எந்த சந்தேகனாலு கேளுங்க மொதல்ல வெங்காயோ வந்துட்டு ஒரு காட் கிலோ அளவுக்கு வெங்காயம் கால் கிலோ தக்காளி நூறு கிராம் பூண்டு அம்பது கிராம் இஞ்சி இதெல்லா எத் கொங்க இத வலத் கம் போல இஞ்சி புண்டு பேஸ்ட்டலா கட் பண்ணி வெச்சுக்கோங்க
தோழி எனக்கு என்னானா தோழி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நறையா பேர் வந்து வீட் ட்ல அரச்சு ஒரு பாட்டல்ல க்ளாஸ் பாட்டல்ல வெச்சர்றாங்கல்ல தோழி அது வந்து பண்ணலாமா பண்ணா நல்லதா இல்ல கெடுதலா
ஒரு சிலர் வந்து அவசரமா வேலைக்கி போறவங்க சூழல் கார்ணமா இந்த மாதிரி பண்ணி வெக்கிறாங்க ஆனா எனக்கு அதுல வந்துட் டு அவ்வளவா ஒரு உடன்பாடு கிடையாது நம்போ அவ்வப்போது உடனே உடனே செஞ்சாதான அந்த ஒரு மணம் இரு
ஆஹ் அந்த மாரி நா பண்ணி பாத்தந் தோழி அது வந்து பாத்திங்கனா அந்த நம்ம இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது வெள்ளையா இருக்கு அதுக்கப்றோ அத ஒரு பாட்டில்ல போட்டு வெச்சு இருந்தாக்கா அது கொஞ்சோ கலர் மங்குன மாரி ஆகவுது தோழி ஸ் வாடையு வேற மாரி இருக்கு கொஞ்சோ
அததா நானு சொல்வே அதுக்குமே மேல் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா நல்லெண்ண கலந்து அதுல மிக்ஸ் பண்ணி வெச்சர்றாங்க அது நம்ப என்ன வெச்சாலுமே வந்துட்டு இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறாங்கில்ல இதோட நல்லெண்ணெய ஊத்தி கலந்து வெச்சுட்டாங்கன்னா அது கெட்டுப் போகாதுனு சொல்றாங்க எப்டி இருந்தாலுமே நம்ப பூண்டு போட்டு ஒரு பொடி அரைக்கிறோம்ல பூண்டு பொடி அதுவே ஒரு நாள் வெச்சுட்டு மறுநாள்லா ஸ்மெல்லு வ ருந்தான அது நமக்கு சாப்ட புடிக்காது அப்டி இருக் கைல வந்துட்டு நம்ம உடனுக்குடன் செய்றதுதா எனக்கு பொறுத்தளவுல
நல்லது உம் கண்டிப்பா கண்டிப்பா தோழி உம் சொல்லுங்க தோழி
அந்த மாதிரி எடு த்துக்கோங்க இப்ப நீங்க குக்கர்ல வெக்கிறத்துக் க்கு நா சொல்லட்டுமா இல்ல தம்ல
தம்மே சொல்லுங்க தோழி அதுதா நல்லது எனக்கூ
து ஒரு வட்ட வடிவமான ஒரு வட்டான் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பாத்ரமா வச்சுக்கோங்க அப்பதா வந்துட்டு வெப்போ சமமா போகு இப்ப வெறகடுப்புல வச் வக்கிறீங்கண்ணா இப்ப அந்த வட்டா வச்சுட்டு ஒரு நூறு என்ன நூ த்தம்பது எண்ண ஊத்துனா போது. எண்ண ரொம்பையு அதிகமா உ த்தனூனு அவசியோ கெடயாது து எண்ண போட்டு ட்டு அது சமமா வந்ததுக்கப்றோ வழக்கமான இந்த வா சனை பொருட்கள் பட்டக்கிராம் லவங்கம் பிரிஞ்சு எல அந்த பிரியாணி கல் பாசி
ஆஹ் கண்டிப்பா தோழி
கிராம்பு இந்த மாதிரி பொருட்கள்ல்லா போட்டு அந்த மனம் வந்த உடனே நீங்க வெங்காயத்த போடுங்க.
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி
இருக்கும்மோது நீங்க உப்பு போட்ருக்கீங்களா?
ஆஹ் போடுவ தோழி நானு
நிச்சியமா ஏன்னா உப்பு போட்டாதா வந்துட்டு அந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா சீக் கிரமா சுருண்டு ஒரு பொன்னிரம் வரு அப்டின்னு சொல்லுவாங்க. அதனால அத போட்டு அது ஒரு கோல்டன் ப்ரவுன் சொல்லுவாங்கல்ல அந்த கலர் வந் ததுக்கா அப்றமா நீங்க இஞ்சி பூண்டுதா எப் ப்பொ போடுவீங்க?
நா வெங்காயம் போட்டு கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கு அப்றமா இஞ்சி பூண்டு விழுது போடுவ தோழி. அப்புறந்தா தக்காளி போடுவ.
நீங்க இந்த முற இப்டி முயற்சி பண்ணி பாருங்க நம்ப அப்டி நீங்க தனியா போடும் போது பூண்டு வந்து கொஞ்சோ அடிபுடிக்க ஆரம்பிக்குதான
ஆமா ஆமா கிண்டிக்கிட்டேதா இருக்கணு சிம்முல வச்சு கிண்டி பதா இருக்கு.
ஆஹ் அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கனா நானுமே வந்துட்டு ஒருஹ் சமீபத்துலதா ஒரு சமயல் கலைஞர்ட்ட இது கத்துக்கிட்ட அது என்னனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத் தண்ணில நம்ப தக்காளி அரிஞ்சு வெச்சிருப் கம்ல தக்காளி புதினா கொத் த்தமல்லி பச்சள் மிளகாய் இது எல்லா ஒரே நேரத் க்குலா நம்போப் போடனு
ஓ செரிங்க தோழி செரிங்க தோழி
க்குமே பிரியாணி நல்ல ருசியா வர ஆரம்பிச்
ஓ அது நா நனச்ச தோழி இந்த பச்ச வாட போற வரைக்கு இஞ்சி பூண்டு விழுத வதக்குணுங்குறாங்களா அப் தொடங்னோன தக்காளி போட்ணுங்குறாங்க அதனால இப்பிடி பண்ணியிட்றது
அஞ்சாறு வருஷோ அப்புடிதா பண்ணிட்ருந்தே இங்கெப்டி இருந்தாலு ஒன்னு இஞ்சி பூண்டு வந்துரு ப்புடி நம்ப கிண்டுனாலுமே ஒரு அடிபுடிச்சு ஒரு ஸ் செவந்து ஒரு மாதிரி ஆயிடு அதுக்கப் ப்புறந்தா இந்த மாதிரி மூனையு ஒர் ஒரே நேரத்துல அதாவது தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ் ட்டு புதினா கொத்தமல்லி இலை பச்ச மிள அ பச்ச மிளகாய் இல இது எல்லாத்தையு ஒன்னா போட்டுட்டு நம்ப கிண்டிட்டே இருக்கோம்னா அம்போ வந்து அடி புடி க்கவே பிடிக்காது அது எவ்ளோ நேரோ நீங்க கிண்ட்னிங்னாலு அடி பிடிக்காது சன்னா ஆமா ஆன் அந்த பூண்டோட பச்ச வாடை போயி அது அ நிற மாறி வர நேர்த்துக்கு தக்காளிங்க ஜூஸா மாறிடு
ஆமா
ஆ அப்போ வந்து இது மூனையு நீங்க ஒன்னா போட்டு கிண்ட்னீங்கன்னா நல்லா சுவையாவு இருக்கு நமக்கு பாத்துரத்துல அடியு புடிக்காது அந்த மாதிரி ஒரு தட முயற்சி பண்ணி பாருங்க அப்டி வென் இந்ததுக்கப்புறோ எண்ணெய் திரிஞ்சு மேல தனியா வரு அத வச்சு நீங்க கண்டு புடுச்சு லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த நல்லா வெந்துடு சின்னா அதுல நம்ப ஏற்க்கனே எண்ணெ ஊத்திருக்கோம்ல அந்த எண்ணெ மேல வர ஆரம்பிக் கியோ அடியில இந்த கலவைகள்லா தங்க ஆரம்மிக்கியு
ம் ம் ம்
பக்கோம் அந்த நேரத்துல வந்துட்டு நீங்க சிக்கன் சுத்தமா தண்ணி இல்லாம நிக்க வச்சிரு பிங்கல்ல அது சிக்கனப் போட்டு கிண்டுங்க அப்ப மசாலானா போவுது சிக்கனுக்கு எந்த பதம் யூஸ் பண்ணுவீங்க எவ்ளோ நேரோ வந்துட்டு சிக்கன வதக்கணுனு
ஒகோ பத்து நிமிஷ இருந்தா போதுங்ளா தோழி அஞ்சு நிமிஷோ பத்து நிமிஷோ
அது இளஞ்சிவப்பு நெறத்துலந் து நல்லா வெந்துட்னா வெள்ள கலரா பூத்த மாதிரி வரு அங் அதுதா அதுக்கான பக் கூம் அது வெள்ளையா எல்லா இடங்களு வெள்ளையா பூத்து வந்துருச்சுன்னா அப்ப வந்துட்டு நீங்க தே சிறிதளவு நா எப்போதுமே மஞ்சள்தூள் போடுவே மஞ்சள் தூள் அ மஞ்சள் தூள் அந்த கரம் மச்
கரம் மசாலா ம்
தேவையான அளவு
ம்
இது போட்டுட்டு அத நீங்க நல்லா பிளேவரைஸா கிண்டிட்டே இருக்க போது நல்ல வந்துட்டு நம்ப கறி வறுவல் மாரி கிரேவியா ஆயிடனு
ம் ம் ம்
அந்த அளவுக்கு கிண்டிட்டே இருங்க லாஸ்ட்டா கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொதிக்க விடுங்க அதாவது சும்மா ஒரு சின்ன டம்ளர் அளவு ஏன்னா நம்ம தம்ல தான கினோ அதனால தண்ணி அளவு நிலம் கொஞ்ச விடணு வுட்டுவு அது ஒரு கோழி வருவல் அளவுக்கு அது தளதளன்னு வந் வந்ததுக் அப்புறமா
ம்
நீங்க வந்துட்டு வளக்க போல வந்து ரெண்டு டம்ளரு அ த அரிசினா நாலு டம்ளர் தண்ணி ப்ச் ஒன்றுல அ அந்த மாதிரி தண்ணி பக்குவத் த்தல நல்ல வேக விடுங்க
ஓ சரிங்க தோழி இப்ப எனக் என்னனா தோழி இந்த பல பேர் இந்த சிக்கன் மசாலாலாம் போட்ராங்களா பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா அதலாம் போட வேணாம்மா
கரம் மசா ஏனா நம்ம வந்து இந்த பட்டை இலைகள்லா அதிகமா போடும் போது நீங்க கரம் மசாலா போட்டீங்னாலே நல்ல மனம்மா
மனமாருக்கு சேரிங் தோழி சேரி
தல்லே அப்டீங்கிற போது பிரியாணி மசாலா போடுங்க
ஓ சரிங்க தோழி ஆனா எனக்கு என்ன டவுட்னா பிரியாணி மசாலா போட்டு சிக்கன் மசாலா போட்லாமா இல வெரும்
சிக்கன் மசாலாவே போடவே கூடாது கரம் மசாலா போடனு அப் இல்லனா நம்ம வந்து பிரியாணி மசாலா போடனும் சிக்கன் மசாலா போட்டிங்கனா நமக்கே தெரியாமெ மைல்டா கான்ஃபிளவர் மாவு கலந்திருப்பாங்க அது சாதத்த கொழ கொழப்பு குடுத் துரு
ஓ சரிங்க
அதனால நம்ம வந்துடு கரம் மஸா சாலா இல்லனா பிரியாணி மசாலா ரெண்டுல ஏதாவது ஒன்னு போடணு
உம் சரிங்க தோழி
தண்ணி நல்லா கொதிக்கும்ல தளத் தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சதுனா அரிசி டீ வந்துட்டு நா எப்பனா ரொம்போ நேரம்லா ஊரவக்க மாட்டே ஃபர்ஸ்ட்டு எண்ணெ வந்து டு போட்டு எண்ணெ வெங்காயம் தக்காளிலா வதக்க ஆரம் கிரோம்ல அந்தநேரத் ல நம்ம அளந்து வச்சிருக்க அரிசில தண்ணிய ஊத்துவ
ஓ சரிங்க சரிங்க
தண்ணி கொதிச்சி அதுக்கப்பறோ நம்ம மசாலாவுல தண்ணி ஊத்தி கொதிக்கரம் க்ரம்லெ அதுல பபூள்ஸ் வர அளவுக்கு கொதிப் இதுல இந்த அரிசிய
அரிசிய போட்டு உம்
ஹ் ரொம்போ நேரமு நா ஊர உட மாட்டோ ஏனா நாம பெரும்பாலு பொன்னி அரிசில தான செய்வோ பாஸ்மதி செய்ய மாட்டோ பொன்னி அரிசிக்கு அந்த ஒரு போது ஆஹ் அது கம்முன் நல்லா கொதிக்க ஆரம்பி சிட்டுனா அடுப்பு வெறகடுப்புங்கிறதுனாலே அடில இருக்கத் தீய வந்துட்டு முழுவது த்தமா கொறச்சுட்டு அந்த நெருப்ப எடுத் மேல் தட்டு மேலே நா நேரடியா தட்டு மேலயு வைக்க மாட்டே என்ன நேரடியாத்தட் மே வச்சோ நா தொறக்கும் போது தவறி சாதத்தில் சில நேரங்கள்ல அந்த கறித்துண்டுகல்லா அ விழுந்துடு சமமான ஒ து தாம்பாளம் வச்சுப்பே
உம்
தாம்பாளத்துல இந்த நெருப்பு துண்டுகள போட்டு அத வந்து இ மே அடுப்பு மேலே வச்சிடுவே வச்சுட்டு அடி நெருப்பு கொறைச்சுட்டு அர மண் நேரத்துக்கு மேலேயே தம்மாக விட்டுடுவே
ம் அந்த தா அதுக்கப்பற அந்த தண்ணில்லா வைக்க மாட்டீங்களா தோழி அதுக்கு மேல
என்ன தண்ணில்லா வச் வைக்க மாட்டே அதுதா நா வந்து எளிய முறையில இதுப் பண்ணிருக்கே இது ரொம்பவே சுவயா வந்து ஏன்னா நம்ம வெரகு அடுப்புல தான பண்றோ ஆஹ் அடியிலவுள்ள வெறகு நெருப்பு எடுத்தே வந்துட்டு அந்த எரிஞ்சுட்டு இருக்கு இருக்குமுள்ள தண்ணீர் அளவு அந்த நெருப்பையே ஒரு தாம்பலத்தில வச் மேலே வச்சுட்டு அடி நெடுப்ப கொறச்சிடனு சுத்தமா அனச்சுட்டு நம்ம தனிய தண்ணில்லா வைக்கணும்னு அவசியமில்ல இந்த நெருப்பே போதும் நமக்கு அ எறக்குனத்துக்கு அப்புற புள்ளா இருந்து இந்த நெருப்பு ப்பு வந்து நமக்கு சில நேரத்துல நம்ம இப்ப சரியையான பக்குவத்துல வச்சிருப்போ ஒரு சில நேரங்கள்ல தம் ஊக்கறிறதுக்கு முன்னாடி பாருங்க நமக்கு தண்ணி கொஞ்ச அடிபுடிக்க மாரி தோணுரிச்சுன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்குப்போங்க வெந்நீர் வச்சிருப்பீங்கல்ல வெநீர் கூட வச்சு அதுல ஒரு டம்ளர ஊத்திட்டு நீங்க மூடுங்க அதனாலதா சாத கொலஞ்சிற போகாது
ஓ ஓகே ஓகே புரியது தோழி
ட்டிபுடிச் அதுக்காக நமக்கு கண் பார்வை தான பக்குவோ சமையலுக்கு நமக்கு ஹ அப்டி மூடிட்டு ட்டு எறக்கும் போது நா மேல வந்து ட்டு நா நெய் ஊத்தி கிண்டிடுவே சில நேரங்கள்ல எலுமிச்சை பலசாரும் போடுவ
செரிங்க தோழி நா அப்ப இந்த மாரி பண்ணி பாக்குறேன் தோழி ஆனா கண்டிப்பா
நிச்சியமா பிரியாணினா நீங்க சைட் டிஷ் என்ன வெப்பீங்க நா எப்பொழுது வந்துட்டு ஒரு ஆனியன் பச்சடியா இருக்
ஆஹ் அப்படிதா வெப்பந் தோழி முட்ட அந்த மாரி வெப்பந் தோழி உம் ஆமா அதுவு வெச்சா நல்லா இருக் குத் தோழி நார்மலாவே நம்ம பிரியாணி போட்டா சிக்கன் கிரேவி வெக்கிறது உண்டு தோழி
ஆமா சிக்கன் கிரேவினா நீங்க எப்படி வெப்பீங்க தேங்கா அரச்சு ஊத்தி வெப்பிங் பீங்ளா இல்ல வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டா
அந்த நா வந்து இந்த செட்டிநாடு மசாலான்னு சொல்ட்டு அத போட்டு வெக்கிறதுண்டு தோழி அதுதா ரொம்ப புடிக்கு எல்லாருக்கு ஒன்னுல்ல தோழி ஒரு பத்து பதினஞ்சு காஞ்ச மொள கா மிளகு சீரகோ அப்புறோ சோம்பு மல்லி இந்த பட்ட இலை ஏலக்கா அதெல்லா எடுத்து வெரு எண்ணெ சட்டில வந்து வருத்துக்கிறது தோழி டம்லயே வறுத்துட்டு அத அர ச்சு எடுத்து வெச்சுக்கிட்டு நம்ம நார்மலா அதுக்கு முன்னாடியே ஆஹ் இஹ் அதுக்கு மின்னாடியே வந்து இது நம்ம அந்த கோழில வந்து தயிரூத்தி மஞ்சத்தூள் மோளகா தூள் அதெல்லாம் போட்டு கொஞ்சோ பெசஞ்சு வெச்சக்கிற தோழி ஒரு அஞ்சு நிமிஷோ பெசஞ்சு வெச்சுகி ட்டு அதுக்கப்புறமா நார்மலா நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது லைட்டா போடுவ தோழி ரொம்ப அதிகமா போடுறது இல்ல தோழி இதுக்கு அ இது வந்து எண்ணெய ஊற்றி பட்ட எல அதெல்லாம் போட மாட் டந் தோழி இந்த ப காஞ்ச மொளகாலாம் போடுவன் தோழி ஒரு ரெண்டு காஞ்ச மொளகா போட்டு வெங்காயம் அருஞ்சு போட்டு சின்ன வெங்காயம் போட்டு அதன் பிறகு தக்காளி ம் அதன் பிறகு இஞ்சி பூண்டு விழுது இதெல்லா நீங்க நீங்க அதுக்கப்பறந்தான போட சொல்லிருக்கீங்க இஞ்சி பூண்டு விழுது இன்னமா இதுக்கப்பறோ தக்காளி போட்டு ஒன்னா சேத்து போட்றந் தோழி
நிச்சயமா நீங்க நா சொன்னது போல ஒரு தடவ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்க எனக்கு இது சமீபத்துல நல்ல ஒரு ரிசல்ட்
கண்டிப்பா இப்ப எனக்கு நெறய பகிர்ந்துருக்காங்க தோழி நா இதயே கண்டியூ கண்டிப்பா இதயத் தொடர்ந்து பண்றந் தோழி பின்பு தொடரும் தோழி நன்றி தோழி
நன்றி